ஹலோ வணக்கம் தோழி நல்லா இருக்கன் தோழி நீங்க எப்படி இருக்கீங்க
ஆஹ் நலமாக இருக்கிறேன்ப்பா நீங்க அதான் ரொம்ப சௌக்கியமா இருக்கேன் ஆனா இந்த வருஷம் வந்து கொஞ்சம் ஆஹ் போரா இருக்குன்னு சொல்லலாம் போர் அடிச்சது உங்களுக்கு கூப்பிட்டேன் ஆஹ் இந்த வருஷம் வந்து பசங்க என்னும் கூப்ப ட்டு போல அதனால கொஞ்சம் எப்டி அவுங்களுக்கு மம்மி மம்மி ரொம்ப போர் அடிக்குது அப்படின்ற மாதிரி அதிகமான வார்த்தைகள் இந்த வருஷம் நான் கேட்டுட்டு இருந்தேன் இந்த லீவ்ல
புரிது ஹ ஹ தோல் ஹ யா இல்ல தோழி வேற எத் ஏதாவது தலைப்பு பேசலாமா உம் தண்ணீர் வீணாக்கறது இல்ல விவசாயம் பத் த்தி எனக்கு அத பத்தி நீங்க உங்ளுக்கு
ல வந்து நீங்க வந்து ஆஹ இதை பத்தி பேசலாம் உங்க வீட்டுல நீங்க யூஸ் பண்றீங்க இல்லையா இந்த சமையலுக்கு யூஸ் பண்ற தண்ணியா இருக்கட்டும் ஆ இல்ல வேற எதுக்கா யூஸ் பண்ற வீணாக்கற தண்ணியா இருக்கா அது ஏதாவது சமிக்கிறீங்களா இல்ல எப்படி யூஸ் பண்றீங்க உங்க வீட்டுல ஏதாவது பண்றீங்ளா
நான் சேமிக்கிறதுக்கு இங்க எதுவும் இல் தா தோழி ஆனா நான் வீணாக்க மாட்டேன் இங்க வந்து கா ஒரு அதான் எல்லாருக்கும் வர மாதிரி ஊர்ல இருந்து வர தண்ணிதான் அந்த தண்ணி காலையில அஞ்சு மணில இருந்து பத்து மணி வரைக்கும் வரும் சாய்ந்தரம் மூணு மணில இருந்து ஆறு மணி வரைக்கும் வரும் ஆ இங்க தண்ணி பற்றா குறை எல்லாம் எதுவும் கிடையாது கால கரண்ட்ட மின்தடை இருந்துச்சுன்னா மட்டும் தண்ணி நின் கரண்ட் வந்ததும் தண்ணி வந்துரும் அதனால தண்ணி சேமிக்கிறதுக்கு இங்க எதுவும் இல்ல தோழி ஆனா இங்க கோல் ள்ளி நாங்க பயிர் வைக்கிறோம்ல அங்க கொஞ்சம் மோ மோட்டர் இது இருக்கு அங்க வேணா செய் ஏதாவது ஒரு கொல மாதிரில்லாம் இருக்கும் அங்க மழை பெய்ஞ்சா தண்ணி தேக்கல்லாம் இருக்கும் அந்த மாதிரி இல்லாம இப்ப கொஞ்சம் நாங்கள் அதை சரி பண்ணி விட்டோம் ஏன்னா வந்து அதுல வெறும் குட்டு தண்ணி மாரி தான் சேமிப்பாவது அதை நாங்க ஃபுல்லா செரி பண்ணிட்டு நாங்கள் நல்லா ஒரு டேங்க் மாதிரி தண்ணியாக ரம் ரம்பி வர மாதிரி ஒரு இதை வச்சு அதல தண்ணி வந்து வந்து ஊத்துற மாதிரி எந்த தண்ணினாலும் அதை ஃபில்டர் பண்ணி அந்த தண்ணி நம்ம தேவைப்படுறப்ப மோட்டர் போடாமலே இந்த பயிர்களுக்கெல்லாம் தண்ணி பாத்த வச்சுக்கலாம்ன்ற மாதிரி கொல்லிக்கு நாங் இது பண்ணியிருக்கோம் அது அது மட்டும் தான் கொல்லியில பண்ண முடிஞ்சு எங்ளால ஆமா வீட்ல வந்து டேங்க் இருக்கு அதுல தண்ணி வரும் அதுல இருக்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் நீங்க எங்க எதுவும் பண்ற மாதிரி ஒரு வசதி இல்லை எங்களுக்கு அதனால பண்றது இல்ல தனியா பசங்களும் இருக்கா குழந்தைங்க இருக்கு நம்ம எங்க எங்கேய தண்ணி சேமிக்கிறோம்னா அது போய் ஏதோ விளையாடுறன்னு போய் ஏதாவது ஆயிடுச்சு என்ன பண்றது அதனாலே ஒரு தண்ணி வச்சிருக்கு இருக்கிறதுக்கே பயமா இருக்கும் தண்ணி அந்த அளவுக்கு க்குங்க எங்க ஆமா யோப்ப பயன்படுத்துறதோட சரி
அப்படியா நீங்க அந்த பயிர்கள் அப்படின்ற மாதிரி சொன்ன போதுதான் ஞாபம் இந்த சொட்டு நீர் பாசனம் அப்படின்றது கேள்விப்பட்டிருக்கீங்களா அதாவது நம்ம தண்ணிய வந்து வேற வன்ன அப்படியே நம்ம உ எப்படி சொல்ற நேரா பாச்சாம அதோட வேர்கள்ல வந்து இந்த சொட்டு நீர் பாசனம் அப்படின்றது வந்து ஒரு இது உ இது ஒ இது வந்து கவர்மெண்ட் வந்து குடுத்துருக்காங்க இத பயன்படுத்தும் போது என்னன்னா நீங்க வந்து உங்களோட நீங்க அந்த செடிக்கோ அல்லது நீங்க என்ன வச்சிருக்கீங்களோ அதுக்கான தண்ணி வந்து அதன் வேர்களுக்கு எது தேவைப்படுதோ அதுக்கான இதுக்கு மட்டும் அதுக்கான வேறுகளுக்கு மட்டும் தான் அந்த தண்ணி போகும் நீங்க கூடுமான அளவு இப்ப நம்ம தண்ணி பச்சினு சொல் போங்களேன் குடும்பலா தண்ணி வந்து பாதி வந்து பாதி வந்து எல்லா தண்ணி வந்து அந்த செடி வந்து உடயறது தில்லை கேட்டுங்களா நீங்க பாக்கும்போது இது வந்து என்ன பண்ணும்னா நான் சொல்றது இது வந்து உஹம் நார்மலா வந்து நம்ம ஒரு நீங்க அதை பத்தி சம்பந்தப்பட்ட நிறைய வந்து ஆஹ் விவசாயம் விவசாயம் சம்பந்தப்பட்ட புக்ஸ் எல்லாமே இப்ப வந்து ஆஹ அந்த கிராமத்துல வந்து இப்போ கிராம சட்ட மீட்டிங் நட
ஆமா ஆமா ஆ
இந்த மாதிரி ஒரு ஒரு இடத்துல வந்து இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் வந்து இப்ப வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க செரிங்களா
ஆமா ஆமா அங்க அடிக்கடி கூட்டம் போடுவாங்க அத பத்தி சொல்லுவாங்க விவசாயத்துல இதெல்லாம் பண்ணணும் இப்ப
ஆமா இந்த விதை போடலாம் அதிகமா மகசூல் வரும் ஆமா ஆமா இது எல்லாமே வந்து இப்ப வந்து வந்து மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு கொடுக்க ஆரம்பிச்சிறாங்க இப்போ வந்து பூச்சிக்கொள்ளி மருந்து வந்து முன்னலாம் வந்து கண்மூடி தனமாக அடிக்க ஆரம் ந்தா எல்லா இடத்துலயும் வந்து மருந்து இருந்துதான் இருந்தது ஆனா கூட அதுக்கப்புறம் என்னன்னா மக்களுக்கு வந்து இத புரிய வைக்க ஆரம்பிச்சாங்க இந்த மாதிரி கிரபசம மீட்டிங் போட்டோ ஆஹ அவங்க மக்களுக்கு வந்து தெரியப்படுத்தனாங்க இந்த மாதிரி பூச்சிக்கொல்லி மருந்து நம்ம வந்து பயன்படுத்துறதுனால என்னென்ன வந்து ஆஹ் தேவைகள் இருக்கு என்ன ஒரு அத்தியாகம் என்னென்ன வந்து ஆஹ் தேவையில்லாத அதெல்லாம் நடக்குது பூச்சிகள் எப்படி உருவாகுது அதை அழிக்கிறது நாம நம்ம எதை நம்ம வந்து ஆஹ் அதோட விதைய சாகடிக்கிறோமா இல்ல மொத்த அந்த ஆஹ் இப்ப ஒரு செடி இருக்குன்னா அதுக்கு பூ இருக்கு காய் இருக்கு இல்லையா அந்த காய எல்லாம் வந்து கட்டுப்படுதா அப்புடின்ற நிறைய இத வந்து பாதிக்குமா அப்படின்றது எல்லாமே இப்ப வந்து இந்த மாதிரி சொல்லிக் கொடு இக்குராங்க ஓகேங்களா அப்டி சொல்லி கொடுக்கும் போது மக்கள் மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு வருது ஓ இந்த ம பூச்சி மருந்து வந்து ஆஹ் இதுக் காண அளவு இதான் இந்த பூச்சி மருந்து இந்த செடிக்கு பயன்படுத்தக் கூடாது அதிகமா அப்படின்ற எல்லா இதுவுமே இப்ப வந்து அவங்க என்ன பண்றது ரிசர் அப்படின்ற மூலமா எல்லாத்த க
ஆமா இப்ப இணையதளத்துல கூட இதோட விழிப்புணர்வு தாக் க்கோ அதிகமா இருக்கு ஏதாவது ஒரு விஷயம் நம்ம தெரியலனா கூட இணையதளத்துல போய் இது பண்ணனா அதுல நிறைய சொல்றாங்க இயற்கை விவசாயமாககட்டும் வேற எது இதுவா இருக்கட்டும் ஒரு சில ஒரே ஒரு விஷயத்த ஒரு ஒரு பேர் இல்ல நெறய பேர் ஆராயி ச்சு பண்ணி அதுல போடுறாங்க அது ஒரு நல்லதும் கூட இணையதளத்த மூலியமா தெரியாதவங்காம் தெரிஞ்சுக்கிறதுக்கும் வழியா இருக்கு இப்போ வந்து இப்ப உரம் போடுறோமே அதுலயே நிறைய ஒரு ரசாயன தன்மை அதிகமா இருக்கிறது நறைய உரம் இருக்கு அதெல்லாம் தவிர்த்துருங்க இந்த இது இது வந்து ஒரு அரசாங்கத்தால அப்ரூவ் பண்ணது இந்த உரத்த போடுங்க இது பயிரும் நல்லா இருக்கும் க்கு அந்த அளவுக்கு ரசாயன தன்மையும் இருக்காது அப்படின்ற மாதிரி எல்லாம் கூட இருக்கு அதை பார்த்து கூட எங்க வீட்டுக்கரு இப்போ வந்து நாங்க பொன்னின் நெல்லிதான் போடுவோம் அதுக்கு அவ்வளோவா தீனி போட தேவல்ல அது நல் லாவே முளைஞ்சிறோம் அது ஒரு ஓரம் போடுறது பாத்து கவனிச்சு இந்த வாட்டி இதெல்லாம் போடலாம் அப்படின்ற மாரி இந்த இணையதளத்து பார்த்து போட்டாரு நல்ல மகுசூல் வந்துச்சின்ன்னு சொன்னாரு இப்பதான் நாங்க நெல் இன்னைக்கு தான் அறுத்துருக்கோம் களத்துல கொட்டி மூடிிட்டு வந்திருக்காரு நாளைக்கு தான் போயிட்டு வர சொல்லி வியாபாரி வர சொல்லி எத்தன முட்டையோ அத்தன போட்டுட்டு வீட்டுக்கு தேவையானத எடுத்துட்டு வருவாரு
பரவாயில்லைங்களே நல்ல விஷயம்தான் ஆனா இப்போ வந்து ஆஹ் இந்த காலத்துல வந்து நிலத்த பார்த்துக்க பார்த்துக்கறிறது பராமரிக்கிறது அப்டின்னா இளைஞர்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து ஆஹ் விழிப்புணர்வு இல்லாமதான் இருக்காங்கன்னு நான் சொல்லுவேன் எல்லா இளைங்களுக்கும் போய் விவசாயம் பாக்குறது இல்ல ஆஹ் இப்போ வந்து அவங்களோட அப்பா அம்மா வந்து ஏதோ ஒரு விதத்துல விவசாயம் அஹ் சார்ந்தப்பட்ட பணிகள் அவங்க வந்து கையாண்டுிருக்கலாம் ஆனா அதுக்கப்புறம் அவங்க வந்து அத வந்து அஹ் அத வந்து நம்ம செய்யறதுக்கோ இது பண்றதுக்கோ அவங்க ரொம்ப
ஆமா கூச்சப்படுறாங்கன்னு சொல்றதோட அ அதுல அதுல வந்து மாசம் வருமானம்ன்றது நம்ம பார்கக்க முடியாது விவசாயத்துல முக்கா இதுதான் ஒரு முக்கியமான ஒரு இது ஏன்னா இப்போ எல்லாருமே ஒரு அன்றாட தேவையை இது பண்ணி நோக்கிதான் ஓடிட்டு இருக்கு வாழ்க்கை இப்ப நம்ம ஒரு மாசம் வருமானம்னா நம்ம இந்த மாசம் ஃபுல்லா ஒரு செலவு பண்றதுக்கு அந்த மாசம் கடைசி ஒரு வருமானம் வரும் அத நம்பி நாம எல்லா போ விஷ திகி செஞ்சுட்டு இருப்போம் ஆனா விவசாயத்தில் பார் பத்தீன்னா அப்படி கடையாது அது வந்து ஒரு ஒரு ஒரு டைம் வந்து மூணு மாசத்துக்கு ஒரு வாட்டி வரு நாலு மாசத்துக்கு ஒரு வாட்டி வரும் அப்படியே வந்தாலும் அந்த ம் லாபம் தான் வரும் சொல்ல முடியாது முதலீட்டோட கம்மியாவும் ஒரு சில டைம் வரு சில டைம் முதலீட்ட தாண்டியும் வரும் அது எல்லாமே நம்ம எடுத்துக்கிட்டு போற மாரி ஒரு எடத்துல இருந்தா மட்டும்தான் விவசாயம் பண்ண முடியும் அதனால தானே இப்போ இருக்க முக்கவசி பேர் விவசாயத்த பாத்து பயப்டுறாங்க நம்ம அதுல கால வச்சுட்டு நம்ம இருக்கதெல்லாம் நம்ம போயிர்ச்ச என்ன பண்றது நம்ம சேமிக்கிறதுக்கு இது சரியான வழியா இருக்காது நெனச் சித்தம் பயந்து போய் வா வ வேகமா வேலக்கி போய் சம்பாரிக்ற வழிய தேட்றாங்க அதா உண்மயான காரணம்னு எனக்கு தோணுது
அப்டியா நீங்க வந்து அத ஆஹ் இந்த காரணத்தல்லா வந்து கரெடா தான் சொல்லிற் இருக்கீங்கன்னு நான் நம்புறேன் ஆஹ் அதுக்கப்புற நீங்க வேற ஏதாவது இது மாதிரி ஆஹ் உங்களு ஞாபகம் இருக்கா நீங்க அல்லது செயல்முறைப்படுத்தும் போது உங்களுக்கு ஏதாவது கஷ்டமா
ஆமா கண்டிப்பா நா வந்து கல்யாண ஆகி வந்த புதுசுல நா நெனப்பே எங்க வீட்டுக்காரு வந் சம்பளம் வந்து வாங்கறதுக் கொஞ்ச குறைவா தான் இருக்கும் அதுல வந்து போய்ட்டு கொல்லிக்கீன்னு செலவு பண்ணிடுவாரு பாதிய நான அப்போ கேபே நீங்க அந்த கொழியில வருமானம் உங்களுக்கு ரொம்ப கம்மியா தா வருது நம்ம எடுக்ற இந்த காச வச்சி நம் வீட்ட பாத்துக்கறத விட்டுட்டு ஏ அந்த கொல்லிக்காக இ்வ்ல செலவு பண்றீங்க அதோட வருமானம் நம்புளுக்கு கொஞ்ச செலவு பண்றக் காசோட கம்மிய தானே வருது இது அது வேணா நம்மளுக்குன்ற மாரி நான அவர் இப்ப வந்து விவசாயத்தே தடுக்க முயற்சி பண்ணிட்டு இருந்தே நான் ஒரு பெரிய தப்பு பண்ணியிருந்த ஆரம்பத்ல அப் அப்பறம் அவர் வந்து இப் இத வந்து என்னய எனக்கு எனக்கு புரிய வைக்கணும்ன்றதுக்காகவே அது அவங்க அப்பா பாத்துட்டு இருந்தாரு கொஞ்சம் அவர் கல்யாணம் ஆனதுக்கு அப்ற தா அவர் கையில எடுத்தாரு அத அப்ப அவரோட வயசானவர் அவள ரொம்ப போய் தீனி ஒரரெல்லாம் போட முடிய் ஆளு கிட்ட துல்லி தாம் பண்ணுவாரு அவங்க சரியா பண்ணாததனால கொஞ்ச அப்டி இப்டினு இருந்தது இவரு எனக்கு இந்த மாரி நான சொல்லிட்டேன்றது ஒரு காரணத்துக்காவே கொல்லிக்கி டெய்லும் போக ஆரம்பிச்சாரு நல்ல எந்தந்த டைம்ல எததபன் ன்னனுமோ அத கரெட்டா பண்ணி ஆ ஒரு மகுசூல ஓ மொத வாட் தீ வந்து கரெட்டா இழப்பாகாம இவ்வள போட்டோமோ அதுக் இதுவாஜஅளவுக்கு வர வச்சாரு அடுத்த டைம் வந்து அத விட கொஞ்ச அதிகம வந்திச்சி அப்போ ஓகே எனக்கு அப்பதான் புரிஞ்சது ஓ விவசாயன இப்படிதா அந்த இடத் த்துலேந்து வர நேம் வ அது சி நெல்லு சாப்ட்டுருக் போ நம்பர் இத விடக்கூடாது நம்ப இது கொறைவா இருந்தாலும் பரவால்ல இது இந்த இத வுடக்கூடாது நம்ப இத எடத்துல ஒரு எடத்த இது பண்ணி கா ஒரு நெல்லு வந்து அத நம்பளே சாப்ட்றோம்ல அது ஒரு நல்ல விஷ்ய தானே இன்ன ஒத்த கையிர்ல போய் அரிசி வாங்கறதோட நம்ம இடத்துல இது பண்ணதுடா நம்ம அரசிட நம்ம சாப் ந்தா அது போத அந்த அது காசு கம்மியும் அதிகமோ இதே போதும் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு நான் அப்பற நா வந்த அதரர்தான் அதுக்கப்புறம் அதுல எங்களுக்கு லாபமும் நஷ்டமோ நா ஒரு எதுவுமே கேட்க மாட்டே நீங்க பண்றதா பண்ணுங்க ஆனா விவசாயத்தை வுடக் கூடாது எனக்கு இத சொல்ல போனா இன்னு அதிகமா எடுத் இது வாங்கிப் போட்டு இன்னு நல்ல விவசாய அதிகமாவே பண்ணனு ஒரு பக்கம் வேலைக்கும் போணும் ஆமா விவசாயமும் பண்ணணும்ன்ற ஒரு எண்ணோட் ட்ட இருக்கு அது கொஞ்ச காய எங்களுக்கு அந்த இதுலவு வரல அது வந்துச்சுன்னா கண்டிப்பா நான் செய்வேன் இந்த விவசாயத்த வுடக்கூடாது என் பசங்களுக்கு நா அத சொல்லுவேன் முடிஞ்சா நீங்களும் இந்த வெறு எடமா வாங்கி போறதுக்கு பதில் விவஸ் விவசாய நிலத்தை வாங்கி நீங்க அத பயிர் வச்சீங்கன்னா ஆ அது ரொம்ப நல்ல விஷயம் நீங்க பசங்களுக்கு அதை நினைவூட்டுங்கள் தோழி விவசாயத்தை நம்ம விடக்கூடாது எப்மே அது ஒரு அது அதுதான் முக்கிய அம்சம் அடுத்தது தான் நம்ம இந்த வேலக்கு போறதெல்லாம் விவசாயம் இல்ன்னா நம்ம இல் அது நெறைய பேருக்கு தெரியல
நான இது மாரி யோசிச்சிருக்கேன் இந்த மாரி நம்ம வந்து ஆ என்னோட வீட்டுக்கார சொல்லுவா நம்ம போயிட்டு இந்த இடத்துல நிலை வாங்கலாம் அப்டின்ற யோசிக்கும் போது அவர் என்ன நினைச்சாருனா ஆ அவர் வந்து இந்த மாரி ஒரு ஃபார்ம் லேண்ட் வாங்கலாம் அப்டின்றதான் அவரோட இது விவசாயம் பண்ணி
கண்டிப்பா தோழி அது மாரி நீங்க ஒரு உற்சாகப்படுத்தி வாங்க சொல்லுங்க அழைத்தம்மைக்கு நன்றி தோழினா ந இன்னும்
நன்றி ஆ நன்றி தோழி கன்ஃபார்மா பேசுறோம் நன்றி